ஆ
ஆ கேக்குதுங்க வணக்கங்க
ஆ வணக்க மேம்
ம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்
ஆ நாங்கெல்லா நல்லா இருக்கோங்க அப்போ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா மேம் உக்காந்துருக்க மேம் வெளிய
ஓகே ஓகே உங்களுக்கு சின்ன வயசுலல்லா புடிச்ச விஷயங்களளா என்னென்ன
சின்ன வயசுல அப்டி எதுவு இல்லங்க உங்களுக்கு
அப்டி எல்லா எது இல்லைங்ளா
ஆ உங்களுக்கு
எனக்கு வந்து என்னன்னா எனக்கு டிராயிங் பண்றது நா ரொம்ப புடிக்கு
ம் ஓகே ஓகே
அ அப்புற சாங் பாட்றது இந்த மாரி எல்லா ரொம்ப புடிக்கு
இருக்கலா இப்ப உங்களுக்கு ஏதாவது ஆச இருக்
ஆ இப்ப இப்ப வந்து என்னனா எனக்கு ஒர்க் தா ஜாயின் பண்ணனு ஏனா ஃபேமிலிய ரன் பண்ணும்மில்ல ஆ இவ்ளோ நாளா கொழந்தைங்க இருந்தாங்க அவுங்கள பாத்துட்டு ரன் பண்ண ஏன் பண்ணாதா ரெண்டு பேருமே ஈக்குவலா ஏன் பண்ணாதா இப்பருக்ற சுச்சுவேஷன்க்கு ரன் பண்ண முடியு ஏனா ஒவ்வொரு கொழந்தைக்கி ஸ்கூல் பீஸ் கட்னும்முனா ஒரு டூ லேக்ஸாவது வேணு ஒருத்தருக்கு ஒரு ஒன் இயர்ஸ்காவது
அது இப் இது எப்டியோ வ ஸ்கூல் வேன் ஃபீஸு டியூஷன் அ ஃபீஸ் து அது இது எக்ஸ்ட்ரா பீஸ் அப்டிங்கற வர்ரப் போ வந்து வந்து ஏ ஒன் எயிட்டி அந்த பக்கோ வந்துர்து அந்த மாரி அவுங்க என்னங்க இப்பதாங்க குட்டி பசங்க பெரியவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறா சின்னவன் எல் கே ஜி போறான்
ஓ கே ஓ கே ஓ கே
ம் பெரியவன் ப்ரீ கே ஜிலருந்து படிக்கிறான் ப்ரி கே ஜி எல் கே ஜி யு கே ஜி முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் போயிருக்கான்
ஓ கே ஓ கே மேம்
சின்னவ இப்பதான் எல் கே ஜி போய்ருக்கா ப்ரீ கேஜி முடிஞ்சு எல் கே ஜி போயிருக்கான்
ஓகே ஓ கே ம்
இப்போ இந்த லாஸ்ட் ஹ சொல்லு சமி
ம் சொல்லுங்கமா
இப்ப இந்த லாஸ்ட் இந்த ஒன் மந்த் தா கொஞ்சம் ஃப்ரீ எனக்கு எதாது ஒர்க் பண்லாம் எதாது அ ஸ்கூலுக்கு போறதுனால இதுல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து சின்னவன் ஸ்கூல் க்கு போறக்கு அடம்புடிப்பான்
ஓ கே மேம்
ஆ டெய்லி அம்மா கூட்டிட்டு போகனும் கூட்டிட்டு வரணும் அ மார்னிங் கூட்டிட்டு போகணும் மறுபடி வீட்டுக்கு வரணு ஸ்கூல் இங்கிருந்து பக்கம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு
ஓகே மேம் பைக்லிங்ளா இல்ல நடந்துங்ளா ஓகே ஓகே மேம்
அவன் வந்து தூக்கிட்டே போ நீ கொன்னந்து விடு நா அப்பதா போவன்னு அடம் பிடிப்பா அதனால நா கூட்டிட்டு போய் விட்டுட்டு மறுபடியு வீட்டுக்கு வரனு மறுடி மத்தியானோ ஒரு டுவல் ஓ கிளாக் மறுடி வீட்டுக்கு போகனோ ஸ்கூலுக்கு போகனோ மறுடி கூட்டிட்டு வரனு
ஏன் மேம்
ஹ ஏனா டுவெல்லோ ஓ கிளாக்கோட கிளாஸ் முடிஞ்சிடு ப்ரீ கே ஜி எல்லாம்
ஓ ஓ கே ஓ கே ஓ கே
அதனால போயிட்டு வர்றதுக்கு சிரமம் எனக்கு வீட்லயும் ஒர்க் பண்ண முடியாது வீட்டு வேலையே பாக்குறதுக்கே சிரமமா இருக்கும் ஏன்னா காலையில போணும் மறுபடி வரணும் மத்தியானம் போகணும் வரணும்
ஆ அலச்சல் தான் ரொம்ப
அதனால ஏதாவது கிளாஸ் அடிஷனல் கிளாஸ் ஏதாவது போகணும்னு நெனைச்சா கூட போ முடியாது அ அப்ப பெரியவனும் ஒன் ஓ கிளாக்கு இல்லனா திரியோ
ஆ ஓ கே ஓ கே மேம்
ஆ வீட்டு வேலயும் பாத்துக்கிட்டு அவுங்களையும் கூட்டிட்டு போனும் அந்த மாறி பாக்கனு டைம் சரியாருந்துச்சு இவ்ளோ நாள் அவுங்க கொஞ்சம் சின்ன குழந்தைலருந்து வளத்தி பெருசு பண்ணி இப்பதா கொஞ்சம் இந்த ஒன் மந்த் தா கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கிது
ஆ ஓ கே மா அதனால இப்ப அந்த இது இத ட்ரை பண்றீங்க இந்த ஆப்ப
ஆ ஓ கே ஓ கே ஆப் பத்தி பேச வேண்டாம் ஆ அப்பறோ இப்ப அந்த ஒன் மந்த்த்து தா சரி எங்கயாவது வேலைக்கு போனு ஏதாவது என் பண்ணனோ ஏன்னா காலையில இருந்து இப்போ சின்னவன் வந்து எல் கே ஜி படிக்கிறான்னா த்ரீ தேர்ட்டிக்கு தா வர்றா அவனுமே ஏன்னா வே வேன்லயே வெச்சு உட்டுற நா கூட்டிட்டு போறதுல்ல
அ அ அ
கொஞ்சோ ஒன் இயர் போனங்காட்டி பழகிட்டா இனி கொஞ்சோ பெருசாயிட்டா கொஞ்சோ நாலேஜ் வந்துருச்சு ஓ இனி அம்மா வரமாட்டாங்க நாம தா போய்க்கனோ அப்டிங்ற தாட் வந்துருச்சு
அதா அதா
ஸ்கூல்க்கு அழாம போறா ஃப்ரெஷ்ஷா வேனேரி போய்றா ம ஈவினிங் த்ரீ தேர்ட்டிதா வர்றா
ம் ம்
அதனால எனக்கு கொ வீட்டு வேலையில்லா பத்து மணிக்கெல்லா முடிச்சுட்டோமனா அப்றோ ரெ ஸ்ட்டு கெடைக்குது டென்லந்து ஒரு த்ரீ வரைக்கி கொஞ்சோ டைம் கெடைக்குது அ ஏதாவது அடிஷனல் கிளாஸ்க்கு ஏதாவது டெய்லரிங்கோ ஏதாவது எக்ஸ் ட்ரா கிளாஸ்க்கு ஏதாவது கம்ப்யூட்டர் க்ளாஸ் ஏதாது போகணுனு ட்ரை பண்றே
ம் எங்க அம்மாக்கு தெரியு அது கட வெக்ல்லான்ட்டு இருக்காங்க
ஆ பியூட்டிஷனு தையல்லு இந்த மாரி ஆரி ஒர்க்கு இந்த மாரி கத்துக்கிட்டோமனா ஏன்னா நம்ம வீட்டையு பாத்துக்கிட்டு கொழந்தைங்களு பாத்துக்கலா அ ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா என்ன சொல்றது மன்த்லி நம்ம ஒரு ஃபோர் க்ளாஸ் டென் க்ளாஸ்க்கு போனா கூட மீதி நாள் கூட என்ன ஃபேமிலியு ரன் பண்ணிக்கலா பாத்துக்கலா
ஆமா மேம் ஆமா மேம்
தெர்லைன்னா நாமதா கூட்டிட் போனு
ஆமா மேம்
எங்கயாவது ஃபங்க்ஷன் இந்த மாரி போனுனா கூட போகனு சார்னாலு போ முடியாது அ ஒர்க் இருக்கு மார்னிங் செவன் ஓ க்ளாக்குக்கு போனா நைட்டுதா வர்றாரு நைன் ஓ க்ளாக் டென் ஓ க்ளாக் சம் சம் டைம் இல்லைங் சார இல்லைங் சாமி இந்த பி இ மெக்கானிக்கல்
நானு மெக்கானிக்தா மேம் எடுத்தே ஜாப் எப்டி இருக்கு கேளுங்க மேம்
ஜாப் எல்லா நல்லா இருக்குங் அதா ப்ரச்சன எல்லா கெடையாது ஏன்னா ஐ டி இருந்தா கொஞ்ச பெட் ரா இருக்கு என்ன சொல்றது சேல்ரி எல்லா ஹைஃபையா இருக்கு
ஹய்ஃபை இருக்கு ஆனா அது பர்மனன்ட் இல்ல மேம் இருக்காது
தூக்கி வீசிடுவாங்க வேலையா
கண்டிப்பா நம்ம நெனைக்காத நேரத்துல தூக்கி வீசுரு நல்லா போயிட்டு இருக்கு திடீர்னு அ அ ரிசிங் நேஷனல் லெட்ரு வந்துரு
ஆமா அவுங்களாகவ வேண்டா வெளிய
ஆ அப்டின்றவாங்க அப்ப நமக்கு வேற ஏதாது அடிஷ்னலா ஜாப் இப்ப என்ன நம்ம அதா டி என் பி சிக்கெல்லா போட்டாதா
ம் ம் டி என் பி எஸ் சி நல்ல ஜா நல்ல ஒரு என்ன கவுர்மெண்ட் ஜாபே நம்ளுக்கு கெடச்சிரு டி என் பி சி வ ச தேர்டு ஃபோர்த்து இந்த மாரி ஃபிஃப்த்து
ஆமா மேம் அது எப்டி மேம் ஆயிர போஸ் டிங்கு அஞ்ச அஞ்சு லட்சோ பேர் அ எழுதுவாங்க அதுல நம்ம ஏதாது செலக்ட் ஆனாதா மேம்
இருந்தாலு இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணு சாமி பிசினஸ் கூட பண்லானு நெனைக்கலா
அ எனக்கு ட்ரேடிங்தா ட்ரேடிங்தா கத்துக்கணுனு ஆச மேம் இதுல நீ நீ அ இதுல நீங்க இதுல நீங்க ஏன் பண்றதோட அதுல எவ்ளோ ஏன் பண்ணலா நீங்க நெனைக்கறதோட அதிகமா
எதுலை
ட்ரேடிங்ல
ம் ட்ரேடிங்ல ட்ரேட் மார்க்கெட்
ஆ ஆ அதேதா மேம்
ஓ
ஷேர்ல்லா விப்பாங்க நம்ம வாங்கி விக்கறது அந்த மாறி
அதுல அனுபவொ இருக்குங்ளா உங்குளுக்கு
இல்ல மேம் கத்துக்குணுன்னு ஆச
அ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாறி மூலியமா நீங்க கத்துக்கலா ஏன்னா ஆனா அது அதுவு வந்து நல்ல பிஷ் னஸ்சா இருந்தாலு லாஸ் ஆனா ஹெவியா லாஸ் ஆயிரும்
இல்லன்னா போயிரும்
உம் கொஞ்சோ நா கொஞ்சோ பாத்து என்ன அது பாத்து என்ன பண்ண முடியாது சம்ஸ்டைம் ஏத்திவுடு சம்டைம் எறக் கிவுடு ஆ நம்மளுடைய லக்கு பொறுத்து
ஆமா
கொஞ்சோ அமௌண்ட்டு குறைவான அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்லா
உம் உம்
அத வெச்சு நம்ம அப்டியே மெயின்டன் பண்ணி பாக்கலா ஏன்னா ரொம்ப ஹைஃபையாவு குடுத்து ஒரே ஃபுல் அமௌண்ட்டும் போறதுக் கு ட்ரேடிங் கொஞ்சோ குறைவா எடுத்துக்கிட்டம்னா நல்லா இருக்கு
கரெக்ட் தா
உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாறி இருந்தாங்கன்னா தெரி ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணு எந்த மாறி எது அப்டி நல்லா தெரிஞ்சு ஃபுல்லா கேதர் பண்ணி ஆ உள்ள போக்க கூடாது எந்த இன்பர்மேஷனயு கொஞ்சோ தெரிஞ்சுக்கணு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அம்மா கிட்டயு கேட்டுக்கணு அ இந்த மாறி அம்மா வேண்டாமா ஏன்னா திடீர்ன்னு நாளைக்கு பிரச்சன எ என்ன எவ்வளவோ பாக்குறோ டி வி ல எல்லா செய்திய எவ்ளோ பாக்கா எவ்லோ ஃப்ராடு நடக்குது நெறையா அதனால நம்ம பாத்துதா எந்த ஒரு ஒர்க்குக்குமே போகணு பண்லா தாராளமா பண்லா பாருங்க த அப்றோ உங்க அ என்ன சொல்றது சின்ன வயசுல கோயிலுக்கெல்லா நெறையா போயிருக்கீங்ளா
போயில் ஆ போயிருக்க மேம்
ம் உங்களுக்கு ஃபுட்டெல்லா எந்த மாறி புடிக்கும்
து எனக்கு எதுனாலு வீட்ல செய்யறதா மேம் புடிக்கும்
ஓ வீட்ல செய்யறதுதா புடிக்கும் கடை ஃபுட்டு புடிக்காது
ஆமா மேம் அப்றோ வெளிய போயி சாப்பட்றோ வீட்டு சாப்பாடு தா வேணும் அங்க தோணும்ல்ல எப்படா வீட்டுக்கு போவோன்னு அத்தா மேம் வெளி சாப்பாடு எல்லா வந்து செட் ஆவாது மேம் நமக்கு
உம் ஏதாவது வீட்டு சாப்பாடு இப்பதானே வந்திருக்கீங்க நீங்க இனி பழகிருவீங்க
அத்தா மேம்
போவ போவ பழகிக்குவீங்க தெனாவு அந் வீட்லயே சமைச்சி சாப்பிட்லா அப்டின்னு எண்ணம் வரும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் ஹெல்த்தியாவு மொதல் வந்து ஃபுட்டு் தா ஹெல்த்தியா இருக்கணு ஆனா டைம் நம்பளுக்கு ஒத்துக்காது
ஆ அதேதா இப்ப நாங்க ரூம்ல இருக்கறனால வந்து ஹாஸ்டல்லயு சாப்ட முடியாது
உம்
ஏ அப்பப்ப ஏதாவது சாப்ப ஏதாவது பிஸ்கெட் அதே இருந்தா மதியமு சாப்புடுவோ அப்றோ நைட் து டைம் இருந்தா இதா டைம் இல்ல மேம் பேக்கிரில பேக்கிரில தா வேலைக்கு போவ நைட்டு அங்கே ஏதாவது டீ அடிக்கடி குடிச்சிட்டு அப்றோ காலையில மட்டுந்தா மேம் சாப்பிடுறது
அப்டி இருக்க கூடாதுங்க
டைம் இல்ல மேம் வேற என்ன பண்ண முடியு
இப்ப தெரியாது ஆ தம்பி உங்களுக்கு ஆ என்ன சொல்றது ஏஜ் ஆக ஆக இப்ப நாங்கள்லா ஸ்கூல் படிக்கும் போது ஏ நாங்களா அம்மாங்கல்லா எங்கள வேல செய்ய விட மாட் டாங்க காலேஜ் படிக்கும்போது கூட ஊட்டி தா விடுவாங்க
ம் அது வந்து அப்பெல்லா எங்க ஹெல்த் தியா இருப்பீங்க ஹெல்த்தியா இருந்தா சாப்டுவீங்க இப்பெல்லா வந்து
இப்பெல்லா முடியாது பசங்க வந்துட்டாங்க அவுங்களுக்கு நம்ம எடுத்து வக்கணு நம்ம நம்மளுக்கு இல்லாட்டி பரவாயில்ல பசங்க சாப்பாட்டு அவுங்க நல்லா இருக்கட்டு அப்டிங்கற தாட் வந்துருது இப்ப காலையில சமைக்கிறமா ஆ மதியான வந்து இருக்கா இல்லையா எல்லாத்துக்கு அவுங்க எல்லா ஷேர் பண்ணி எல்லா லஞ்சுல இதல்லா எடுத்துட்டு போயிட்றாங்க மத்யானத்துக்கு இருக்கா இல்லையா ஏதாது இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட வேண்டியதா இல்லன்னா விட்றோ சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாது சாப்புட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துக்குவோ அந்த மாரி ஒருத்தர் தான நம்ம சமைக்காட் டி என்ன அப்டிங்கிற தாட் வந்துருது ஆனா நா அந்த மாரி இருந்து இருந்து ஃபஸ்ட் ஆரம்பத்துலுருந்தே ஆ கொஞ்ச டிஸ்டன்ஸ் ஏ சாப்டாம இருந்து இருந்து இப்போ வந்து வயித்துல வந்து புன்னு ஃபாம் ஆயிடுச்சு அப்டி அல்சர் வந்துருச்சு
ம் நம் நம்ம ஹெல்த்தியா இருந்தா தா மேம் பாக்க பசங்களையு பாக்க முடியு
ம் நல்ல விஷய தாங்க என்ன சொல்றது அப்டி இருந்துட்டு இப்ப வந்து நா இப்ப பட்ற கஷ்டப்பட்ற ஆ கொஞ்சமா மஸ் மசாலா ஐட்டம்ஸ் எதாவது சாப்ட்டோம்ன்னா ஒத்துக்கறதில்ல
ஆ அல்சர்னு வந்தாவே தலைவலி தா மேம் ஆ அது கடசி வரைக்கும் போவாது
ம் கடைசி வரைக்கி இப்ப என்ன சொல்றது என்னால நல்ல விதமா எதையுமே சாப் புட முட்ல ஏதாது சாப்ட்டா வயிறு வலி வந்துருமோ ஆ இப்போ வாயெல்லா புண்ணு வந்துருச்சு வாய சாப்புடவே காரமா ஏதாவது சாப்புட முடியல என்னால
என்ன
ஆ அதனால நீங்க அந்த மாரி இருக்காதீங்கன்னு சொல்ல வந்த ஹெல்த்தியா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க ஆ டைமுக்கு சாப் டுங்க நல்லா கொஞ்சமாவது அந்த டைம் ஒன்னு கிளாக் ஆனா அந்த சமயத்துல கொஞ்சமாவது போட்டுக்கணு வயித்துக்கு
ஓகே மேம்
ம் ஏன்னா ஆ பசங்களு நல்லா ஹெல்தியா இருக்கணு என்ன சொல்றது இன்னு இப்பதா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு காலேஜு இன்னு எவ்வளோ இயர்ஸ் இருக்கு
ம்
ஒர்க்குக்கு போவுணு ஃபேமிலி ரன் பண்ணணு அம்மாவையு பாத்துக்கணு தங்கச்சிங்கள பாத்துக்க உங்களுக்கு நெறைய பொறுப்புகள் இருக்கு அதனால ஆ வீட்ல நீங்கதா மூத்தவரு இல்லிங்களா அதனால நீங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க முடியல முடியாத பட்சத்துல வாங்கி சாப்பிடுங்க இருந்தாலுமே அங்கேயே செஞ்சு சாப்டுற நம்ம அளவுக்கு இல்ல ஏங்க
ஆமா மேம் இல்ல மேம் இந்த காலையில அது ரூம்னா வந்து எப்டி சொல்றது பாய்ஸ் ரூம்னா உங்களுக்கே தெரியுமே எப்டி இருக்குட்டு காலப் உங்க அம்மாவுக்கு ல சமைக்கிறதுக்கு எங்க டைம்‌ இருக்க போது
ம் ஏ பசங்களோட இருந்தாவே என்ன சொல்றது பா சங்க ஜாலியா பேசிட்டு
ஆ
ம் அந்த மாரி டைம் போயிரு
ஆமா மாம் அதுல எங்கிட்டு பசிக்க போது
ம் அப்டி இருக்க கூடாது அப்பறோ வயித்துல கல்லு ஃபாம் ஆயிரு நெறையா பிரச்சனைகள் வரு அ கேன்சர்ஸ் இந்த மாரி எல்லா நாங்கலா நெறையா அனுபவப்பட்ருக்கோ ஃபேமிலில அந்த மாரிலா இருந்திருக்கு பெரியவுங்களுக்கு நெறையா என்ன ஹாஸ்பிட்டல் ரீதியா நெறையா மன உளைச்சலு ஆளாயிருக்கோ நாங்களா அ அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா இருக் காங்க ஒரு தம்பி இருக்காரு அவரு ஸ்பெஷல் சைல்டு தா